ஹலோ
சொல்லுங்க ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் சொல்லுங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க மதிய உணவு முடிஞ்சிருச்சா
இல்ல இனிமேதா சாப்டணு
அப்டியா என்ன சமைச்சிருக்கீங்க இன்னக்கி
இன்னைக்கி சமையல்லா காலைலயே முடிச்சுட்டு ஸ்கூல் பசங்க போறதுனால காலைலயே சமையல் முடிச்சு வச்சருவோ சாப்ட மட்டு வருவாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோ
ஓகே அப்புறம் உங்களுக்கு நீங்க இப்ப சமையல் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவீங்க ஏன்னா நா வந்து அதிகமா கொஞ்சோ புத்தகம்லா படிப்பே நெறைய வந்து ஸ்டோரி புக்ஸு இப்டி நெறைய படிப்பே நானு உங்களுக்கு அதே மாரி படிக்கிற பழக் கல்லா இருக்கா
ஆஹ் அதிகமா இல்லனாலு கம்மியா இப்ப படிக்கிறோ கொஞ்ச புக்ஸ் எல்லா வாங்கி வச்சிருந்து படிக்கிறதுலா இருக்கு இப்ப நமக்காக படிக்கறத தாண்டி என் பிள்ளைங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுக்கணுன்றதுக்காண்டி படிக்க ஆரம்பிச்சிருக்கே அதுக்காக படிச்சுட்ருக்கோ இப்ப நீங்க புக்குதா வாங்கி படிக்கணு ன்றதல்லா இல்லையா நம்ம மொபைல் பாத்தே நெறைய புக்ஸ்லா வருது அதெல்லா அப்டியே எடுத்து வச்சக்கிட்டு படிக்கலா அந்த மாதிரிதா நாங்க இப்போ ஃபாலோ பண்ணிட்ருக்கோ நீங்க என்ன பண்ணி எப்டி படிப்பீங்க
கரெக்ட்டு நீங்க சொல்றது கரெக்ட்டுதா இப்ப எல்லாமே வந்து கைக்குள்ள அடங்கி போச்சுன்னு சொல்ற மாரி இந்த ஃபோன்லயே எல்லா விஷயங்களு இருக்கு நீங்க சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட் நா எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ப அப்ப படிச்சத விட இப்ப பசங்களுக்கு சொல்லிக் குடுக்க சொல்லிக் குடுக்க நம்மளுக்கு நெறைய அறிவு வர்றது வந்து நானுமே எனக்குமே தெரிஞ்சது இப்பதா ஆ அவங்களுக்கு நம்ப அப்ப படிக்கும் போது இருந்த நாலேஜ விட இப்ப அவங்களுக்கு சொல்ல சொல்ல நம்மளுக்கு இன்னுமே அதிகமா இருக்கு அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வளர்றதுன்றது உண்மையான விஷயம் இப்ப அப்ப படிச்ச புக்குக்கு இப்ப படிச்ச புக்குக் க்கும் நெறைய வித்தியாச இருக்கு நம்ப ஆறாவதுல படிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவங்க வந்து இப்ப ஒன்னாவதுல இப்ப படிச்சர்றாங்க அதுவே வந்து கொஞ்சோ படிப்பு ரீதியாவு கொஞ்ச முன்னோக்கிதா பசங்க போயிட்ருக்காங்க அதனால புத்தகம்ங்கிறது வந்து நம்ம நீங்க சொல்ற மாரி ஒரு அதுல போய் வாங்கி படிச்சு அதுல இருந்து அறிவு வளர்றதுல்லா கெடையாது நம்ம பசங்களுக்கு சொல்லிக் குடுக்க சொல்லிக் குடுக்கவே நம்மளுக்கும் நாலேஜ் அதிகமாவே வரும் அது கரெக்ட்தா நீங்க சொல்றது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப புத்தகம்ன்றது முன்ன நம்ம படிச்ச காலகட்டத்துல இருக்கிற புத்தகங்களு இப்ப இருக்கங்களும்னு பாத்தா நெறைய நம்மளுக்கு வித்தியாசோ இருக்கு நா படிக்கும் போதெல்லா எ எங்க தாத்தா எனக்கு சொல்லித் தருவாங்க எங்க தாத்தா படிக்கவே இல்ல அவங்கல்லா ஸ்கூலே போகல ஆனா எனக்கு எனக்கு சொல்லிக் குடுத்தது எல்லா ஸ்டார்டிங்ல ஆணா ஆவண்ணா அப்டின்னு ஆரம்பிச்சு சொல்லி் குடுத்தது ஃபுல்லா எங்க தாத்தாதா சொல்லி் குடுத்தாங்க அப்ப என்னோட புக்க வாங்கி பாக்கும்போது எங்க தாத்தா சொல்லுவாங்க இதுல எல்லா வெறும் பொம்மையா போட்டா எப்டி சொல்லுவாங்க பொம்மய பாத்து நீங்க எல்லா படிக்கிறீங்க படிப்பு கெடையாது எழுத்த பாத்து எழுத்த பாத்து படிச்சாதா படிப்பு வரு பொம்மைய பாத்து படிச்சா படிப்பு வராது அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்குற புக்க எல்லாம் பாத் தீங்கன்னா நம்ம படிச்சத விட அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா பிச்சர்ஸ்தா இருக்கும் இப்ப என் பொண்ணயே நீங்க என்னன்னா ஒரு ஒரு ஒரு வேர்ட காமிச்சு கேட்டனா கண்டிப்பா அவளுக்கு தெரியாது அந்த பிக்சரோட இருக்கிற வேர்ட காமிச்சா டக்குன்னு சொல்லிடுவா அந்த மாதிரிதா இருக்காங்க
உண்மை நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க அவங்களுக்கு ஏன்னா இப்ப அப்ப வந்து ஃபுல்லா வரி வரி வரியா இருக்கு எல்லாமே இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னோட பசங்களுக்கு இப்ப நா பெரிய பைய படிக்கறான்னு வச்சுக்கங்களே சிக்ஸ்த்துலேர்ந்து பாத்தீங்கன்னா என் சிஆர் டி புக்கும் இருக்கும் இன்னொரு புக்கும் இருக்கும் அவங்க வந்து டெஹ்ஸ்ட் புக் குடுப் பாங்க ஏன் நாங்க வந்து எல்லாரு போய் கேட்டோ நீங்க ஏன் ரெண்டு புக்கு குடுக்குறீங்க ரெண்டு புக்குக்குமே எங்கள்ட்ட இருந்து நீங்க ஃபீஸ் வாங்குறீங்க என் சி ஆர் டி புக்குதான எல்லாருக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஏன் எக்ஸ்ட்ரா இன்னொரு புக்கு வேற குடுத்து அத வேஸ்டா நீங்க வந்து எங்ககிட்ட ப பணமு வாங் கிக்றீங்க தேவை இல்லாம அந்த பசங்க அவ்ளோ புக்க தூக்கிக்கிட்டு் டெய்லி போறாங்க அப்டினு சொல்ற மாரி நாங்க கம்ப்ளைன்ட் பண்ணோ அப்ப அதுக்கு அவுங்க சொன்னாங்க நீங்க பாருங்க இந்த புக்ளையு இந்த புக்ளையு இருக்குறத வித்தியாசம் பாருங்க என்னென்னா என் சி ஆர் டி புக்ல பாத்தீங்கனா அதிகமா பிக்ச்சர் இருக்காது குட்டி குட்டி குட்டியா இருக்கும் பாக்கறதுக்கே வந்து ஒரு மாரி இருக்கற மாரி இருக்கு ஆனா இந்த டெக்ஸ்ட் புக்க பாத்தீங்கனா நல்ல படம் போட்டு நல்ல பெருசு பெருசா லையன் போட் ஆ பெரிய பெரிய அந்த வார்த்தைகள் எல்லாம் முத்து முத்தா அழகா எழுதி அது பாக்க கொஞ்ச நீட்டா அழகா இருக்குறனால பசங்களுக்கு அது படிக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கு அதனாலதா நாங்க டெக்ஸ்ட் புக் தரோ என் சி ஆர் டி புக்குல இருக்க சிலபஸ்தா ஆனாலுமே நாங்க இதையு ச இதுல இதுல வந்து கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்டு அவுங்களுக்கு புரியற மாரி நாங்க வச்சுருக்கோ அப்டின்ற மாரி சொன்னாங்க அதையு ஓ கே அது கரெக்ட்டுதா அப்டின்றனால நாங்க அத ஒத்துக்ட்டு வந்தோ அந்த மாரி இப்ப படத்த பாத்துதா படிக்கிறதுன்ற மாரிதா வந்துருச்சு நீங்க சொன்ன மாரி
அதனால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கி புத்தகம் படிக்கிறதுக்குன்றத தாண்டி புத்தகச் சுமையா இருக்கு புத்தகோ எல்லாருக்குமே இப்ப சுமையாதா இருக்கு ஒரு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு ரெண்டாவது படிக்கிற பொண்ணு எவ்ளோ புக்க தூக்கிட்டு போக முடியு அவளோட பேக் எவ்ளவு வெயிட் இருக்குனா ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ வெயிட் இருக்கு அத தூக்கிட்டு அந்த பொண்ணு நடக்கறா அந்த அளவுக்கு புத்தகோ இன்னைக்கி இத மாதிரி பெரிய சுமையா வந்திருக்கு அவங்க படிக்கறத காட்டிலு அத சொமந்து போற சொமதா பெரிய சுமையா இருக்கு இதனால நெறைய இஷயூஸ் கூட ஆயிருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பாத்தனா லெவன்த் பைய ஒருத்த புத்தகத்த தூக்கிட்டு மேல ஏறும்போது அவனுக்கு வந்து இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு ஏறுனதுனால அவனுக்கு கொஞ்ச ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது மாரி நீங்க ஏதாவது கேள்வி பட்ருக்கீங்களா
நா ஆனா நெறைய நா நியூஸ்ல பாத்திருக்கே புத்தகம் தூக்கிட் போயிட்டு பசங்க ரெண்டு மாடி ஏறி வரங்க போறதுக்காட்டியும் மயக்கம் வந்துருச்சு அப்டிலா நா கேள்விப்பட்ருக்கே ஆனா ஏ பசங்களே அப்டிதாங்க இருக்காங்க பக்கத்துலேயேதா எங்களுக்கு வந்து அவுங்க ஸ்கூல் இருக்கு ஆனாலுமே நான் தா கூட்டிட்டு போய் விடுவே அதுக்கு மெயின் காரணம் என்னனா பாதுகாப்பா போறாங்க அப்டின்றது ஒரு வகையா இருந்தாலு அந்த புக்கு அந்த பேக் அவுங்களால தூக்க முடில பாத்தீங்கனா என்னோட சின்ன பசங்க வந்து இரண்டாவது மாடில இருக்கா பெரிய பைய வந்து மூணாவ்து மாடி அப்ப அந்த மூ அந்த மூணு ப்ளோர் வந்து அவ வந்து அந்த பேக்க தூக்கிட்டு போறதுக்கு காட்டிம்மே அவனுக்கு முதுகு வலி கால் வலி எல்லாமே வருது அதுவே நாங்க அதுக்கு தா நாங்க மெயினா கம்ப்ளைண்டே பண்ணோ அவுங்க இப்ப என்ன பண்றாங்கனா டைம் டேபிள்னு ஒன்னு குடுக்குறாங்க டைம் டேபிள்ல வந்து ஒரு மேம் வர்லனா இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குறது நடத்த ஆரம் ச்சுறாங்க அதனால பசங்க எல்லாத்துமே எல்லாமே தூக்கிட்டு போற மாரி இருக்கு அத கொஞ்ச கம்மி பண்ணா ஆனா கொஞ்ச நல்லதுதா அது வந்து அவுங்க அத கொஞ்ச கேர் எடுத்து அத பண்ணணு நாங்க போய் ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோ அனால கொஞ்சம் புக்ஸு சின்ன பசங்களது மட்டும் புக்ஸ மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறாங்க போல லாஸ்ட்டா அந்த ஃப்ரைடே முடிஞ்சோனே எல்லாத்தையு நம்ப குடுத்தறோ அப்டின்ற மாரி பண்றாங்க ஆனா பெரிய பசங்களுக்கு கம்பல்சரி அத எடுத்துட்டு தா போகணு அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு தா நா நெனைக்கிறே
ஆமா அந்த ஸ்கூல் புத்தக பைய்ய நெனச்சாலே நம்ம படிக்கும் போது எப்டின்னா அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்டுக்கு அஞ்சு புக்கு அஞ்சு நோட்டு இதுதா இருக்கு இல்லைங்களா இப்ப இருக்கிற புக்ல இப்ப இருக் குற பசங்க படிக்கிறதுக்கு புக்கு குடுத்துருக்காங்கனா அஞ்சு புக் கு அஞ்சு புக்குக்கு ஒர்க் புக்கு அஞ்சு புக்குக்கு ரைட்டிங் புக்கு அந்த ரைட்டிங் புக்கு இல்லாம கிளாஸ் ஒர்க்கு டெஸ்ட்டு ஹோம் ஒர்க்கு ஒரு அஞ்சு புக்குக்கு பதினஞ்சு புக்கு சப்ளிமெண்டா குடுத்துட்ருக்காங்க அப்பிடி இருக்கும் போது அவுங்களுக்கு அது புத்தகம் வந்து சுமையா தா இருக் குது சொகமாலா எடுத்துட்டு போற மாரி இல்ல இது தூக்கிட்டு போறதே எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிதா இருக்காங்க அவுங்க ஃபீல் பண்றாங்க
உண்ம உண்மதா நீங்க சொல்றது அப்பிடியே தா சொல்றே நானுமே அப்ப பையன்கல்லா சொல்லிட்டு அழுவானுங்க எனக்கு தூக்கிட்டு போ முல்ல மம்மி இவ்வளோத்தை எடுத்துட்டு போ முல்லம்மா அப்டின் தா சொல்றானுங்க ஆனா நம்ம சொல்லி ஒரு ப்ரோசனமு இல்ல ஆனா அவுங்க குடுக்குறது ஆனா எனக்கு கரெக்டுனு கொஞ்சம் படுது ஆனா அத வந்து இப்ப அவுங்க ப சின்ன பசங்களுக்கு எடுத்து வச்சுகிறாங்கல இப்ப இவ்ளோ புக்ஸ் இப்போ க ப மா திங்ககெழமைலேந்து வெள்ளிக்கெழம வரையு அந்த ஸ்கூல் இருக்குனா அப்ப அந்த புக்ஸ் வந்து அதிகமா அவுங்க ஹோம் ஒர்க் பண்றது வந்து நோட்ல பண்றாங்க சோ அப்ப என்ன பண்ணணு நோட்ட கொடுத்துட்டு புக்ஸ் து கொஞ்ச ஓர் ஆள் எடுத்து வச்சுட்டு வெள்ளிக்கெழம அது ஓகே எல்லா புக்ஸும் குடுத்துருங்க அந்த மாரி அவுங்க பண்ணலா இப்ப சின்ன பசங்களுக்கு மட்டு அத செய்யறாங்க எங்க ஸ்கூல்ல பெரிய பசங்களுக்கு வந்து அத செய்ய மாட்றாங்க அத கொஞ்ச‌ கொறச்சிட்டா கொஞ்ச நல்லா இருக்கும்
அது போல அந்த காலத்துல புக்குன்றது எதுக்குன்ட்டா அந்த ஒரு ஒரு காலகட்டத்துங்களுக்கு ஏத்த பாட பாடங்கள வந்து பதிவிச்சு அத பாதுகாப்பறதுக்காக வச்சிருந்ததுன் சொல்லலா அந்த இப்போ வந்துட்டு நீங்க எழுவதல்லா எடுத்துக்கிட்டீங்னா அப்போ இருந்த புக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்குனா அப்ப ஒரு புக்கு தா இருந்துச்சு அந்த ஒரு புக்க ரெஃபரன்ஸா வச்சு அடுத்தது புக் எடுக்கிறதுக்காண்டி அத ஒரு இதுவா வச்சிருந்தாங்க இப்ப இருக்கிற புக்லா நா சொன்ன மாரி ஒரு புக்குக்கு நாலு சப்ளிமெண்ட் புக்கு தரும் போது இத நாலு யாரும் சேவ் பண்ல அன்னனைக்கிஅனனைக்கு டிஸ் போஸ் பண்ற மாதிரி தா இருக்கு அப்ப எந்த விஷ்யத்தையு அவுங்க சேவ் பண்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா புத்தகங்கள உருவாக்கிட்டு தா இருக்காங்களே தவிர பழசுலேந்து எதையு கொண்டு வரலன் நெனைக்கிறே நான்
உண்மை கரெக்ட்டு நீங்க அந்த இத சொல்றீங்களே தவிர இப்ப நா படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இப்ப புக்குன்னா ஒரே புக்ல வந்து இப்ப பயாலஜி சுவாலஜி அந்த மாரி வைப்பாங்க பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அந்த மாரி வச்சிருப்பாங்கல்ல இவுங்க வந்து இப்ப வந்து அத வந்து ஒரே புக்கா வைக்கிறாங்க ஆனா அந்த புக்குல பாத்தீங்னா இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்டினாலே அதுக்கு ரெண்டு புக்கா பிரிச்சறாங்க அத ஜூவாலஜி பா பாட்டனி ஜூவாலஜிங்கிறத அத ஒரு ரெண்டு புக்கா பிரிச்சறாங்க மொத்தொ ஒரே புக்ல சயின்ஸ் மாரி படிச்சுருப்போ நம் ப நாங்க ப்ளஸ் ஒன்னுக்கு அப்புறமாதா வந்து அது தனித்தனியா புக்ஸ் இருக்கும் இப்ப என்ன பண்றாங்கனா சிக்ஸ்த் செவன்த் வரும் போதே அத புக்க பா வந்து தனி தனியா பிரிச்சுறாங்க பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா அப்டின்ற மாரி பிரிக்கும் போது புக்கோட அளவு வந்து அதிகமாகுது அந்த அதிகமாக ஆக அவுங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து அவுங்களுக்கு அத தாங்க முடியல இருந்தாலு விரிவா நம்ம படிக்கிறதுக்கு ஓகே தா அத வந்து கொஞ்ச வந்து ஷார்ட் ஆக்கி ஒரே புக்கா மாரி மாத்தி கூட குடுக்கலா அதுவு நல்லா தா இருக்குன்றது என்னுடைய இது நா படிக்கும்போதல்லா ஆனா அப்டிதா இருந்துச் ச்சி டென்த் வரையுமே பாத்தீங்கனா சயின்ஸ் புக்னா சயின்ஸ் புக்ல எல்லாமே இருக்கும் இப்ப வந்து அத அப்டியே பிரிச்சு பிரிச்சு போறதுனால கொஞ்ச கஷ்டமா இருக்கு
அதுதா அதுக்கு என்ன காரண நென் சொல்றீங்கனா இப்ப நீங்க படிக்கும் போது டென்த்ல ஒரு டூ ஹண்ட்ரட் எடுத்தாங்கனா அப்பா எறநூறு மார்க் எடுத்திருக்கா அவெ டென்தல அப்டின் சொல்லுவாங்க இப்ப யார்டையாவது போய் எறநூறு மார்க் எடுத்திருக்குங்க அப்டின் சொன்னோன் வச்சுக்க வெறி அத இருநூறு மார்க் லா ஒரு மார்க்கானு ஏனா இப்ப மோஸ்ட்லி எந்த பசங்க பாத்தாலு எந்த ஸ்கூல்ல பாத்தாலு நைன்டி பர்சென்டேஜுன்றது கம்பல்சரின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏனா அவுங்க ஒரு ஒரு விஷயத்தையு அவ்ளோ டீட்டெய்ல்டா படிக்கிறாங்க இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நா பாக்குறத நாலா ஒரு சிக்ஸ்த் செவன்த் எய்த் த்துல தா அந்த மேக்ஸ்லாம் பாத்திருப்பே இப்போ நா வந்து அத வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்லயே பாக்குறே அந்த மேக்ஸ்லா அப்டி இருக்கும்போது அவுங்க நல்ல விரிவாக்கமா படிக்கிறாங்க அதுக்காண்டி கூட இது இருக்கலான் நெனைக்கிறே
ஆ அதுதா நீங்க சொல்ற மாரி இப்ப நா சொன்னேனே அதுதா ஃபர்ஸ்டு அவுங்க வந்து நல்ல டீட்டெய்லா படிக்கணு அப்படின்றனாலதா அந்த புக்ஸ குடுக்குறாங்க அது ஒரு வகைல பயனுள்ளதா இருந்தாலும் மத்த வகைல வந்து கொஞ்சொ அவுங்களுக்கு ஒரு கஷ்டமான சுமையா மாறுது ஆனா அது வந்து அவுங்க நாலேஜ வளர்ரதுக்காக தா கொஞ்ச டீட்டையிலா குடுக்கறாங்க அப்டின்றதுனால அத நம்ப ஏத்துக்கிற மாரி நம்ம மனநிலைய ஆயிடுச்சு சரி நம்ம இப்ப நெறைய புத்தகத்த பத்தி நெறைய விஷ்யங்கள் பேசிட்டோன் நெனைக்கிறே நீங்க அதுக்கப்புற ஃப்ரீயா இருக்கும் போது அடிக்கடி புக் படிங்க உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்
கண்டிப்பா நல்ல புக்கா வாங்கி படிக்குவோ நல்லது சொல்லி தருவோன் சொல்லியோ நன்றி வணக்கம்
வணக்கம்